ஹலோ வணக்கம் தோழி
ம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே
அ சொல்லுங்க சாப்டீங்களா
ம் காலையில சாப்ட்டாச்சு இப்ப இன்னு இல்ல
சேரி சேரி சேரிங்க ம் ஆ நா சாப்ட்டேங்க
ம்
சொல்லுங்க தோழி இன்ல்லா எனாங்க நேத்துதா ஸ்பெஷல் இன்னைக்கு எல்லா சும்மா சாதாரணமா தோச
ம்
மத்யானத்திகி ரசம் வச்சு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணலான்ட்டு நீங்க
நானு கீரக்கொழம்பு வெண்டக்கா பொரியல்
சேரி சேரி சேரி
நேத்து ஸ்பெஷல்னா நேத்து என்ன ஸ்பெஷல்
நேத்து தா சண்டே ஸ்பெஷல் தானுங்க ப்பிஷ்
அதுதா அதுதா ஸ்பெஷல் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குற
ஃபிஷ் எல்லா நான்வெஜ்ஜு செய்வே மட்டன் சிக்கன் ஃபிஷ் ஆனா நேத்து ஃபிஷ் செஞ்சே
ம்
நீங்க என்ன செஞ்சிங்க நேத்து
நேத்து நம்ம வீட்ல பிரியாணி
ஓ சேரி சேரி சேரி
ம்
சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒரு நீங்க அதாவது ஒரு சின்ன கொழந்தைங்கல யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷன நீங்க வச்சிருப்பீங்கல்ல இவ்ங்கள ஒருத்தவுங்கள பாத்துருப்பீங்க நீங்க ரியு கண்டிப்பா பெருச ஆனா இவுங்கள மாதுரி ஆகணு இவங்கள மாத் இவ் நம்ம வந்து அ லைஃப்ல வந்து எதாவ்து ஒரு ப்ரரைட்டா இருக்குணு
ம்
எதாவ்து ஒரு விஷ்ய உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்குல்ல ஒருத்தவுங்கல பாத்து ஆமா மாங்க நீங்க சின்ன வய்சா இருக்கம்போது அவுங்கள பாத்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்கள்ள அந்த மாரி எதாவ் து இருக்கா உங்களுக்கு
ம் எனக்கு நா சின்ன வய்சா இருக்கும்போது எங்க சித்தப்பாதா எனக்கு இன்ஸ்பைர்
ஓ சேரி சேரி சேரி அவுங்களோட பழக்க வழக்கங்களா ம்
எங்க அப்பா கூட பொறந்தவ்ரு அவுரு மொத்தோ அஞ்சு பேர் அவுங்க ம் நாலு பேரு கல்யாண பண்ட்டாங்க கடைசி எங்க சித்தப்பா அவுரு மேரேஜ் பண்ணிக்கில
ஓ சேரி செரிங்க
கண்ண பசங்ளே போது
ம்
நா கடேசி வரிக்கு அவுங்க கூடவே இருந்துற்ற அ சொல்லிட்டு அப்டே இருக்காரு ஒரிக்கு அப்டடே இருக்காரு இப்ப எனக்கே மேரேஜ் ஆயிடுச்சு ம் அவுரோப் அ அ அவுரு ஒரு ஃபிஃப்ட்டி இயர்ஸ் அபோ ஆயிட்டாரு
ஆ வேணானே உட்டுட்டாருங்ளா
அ வே விட்டுட்டு ஆமா எவ்ளோ கம்ப்பல் பண்ணாங்க இல்ல வேணா நா பண்ணிக்மாட்டே எனக்கு அண்ண பசங்களே போது
சேரி
ம் அதனால எனக்கு சின்ன எனக்கு இப்போ எனக்கு அவுரு தா இன்ஸ்பைர் நீங்க கேட்ட மாத்ரி
ம் ம்
நொம்ப பாசமா இருப்பாரு ஏம்ப ஏ கிட்ட மட்டு இல்ல
எல்லா பசங்க கிட்டயுமே அதாவ்து அவர் வந்து உங்க சித் இன்னொரு சித்தப்பு அந்த அந்த மாதுரி அ
ஆமா எல்லாருகிட்யுமே ரொம்ப பாசமா இருப்பாரு ம் அவுர மா ரி யாரு இருக்க முடியாது ம்
பெரிய ஒரு இதுவாவே தெரிய்வாரு உங் பேம்லிலியே இல்லிங்ளா
அ ஹாமா
அவுரோட பழக்க வழக்கங்கள் டிசிப்ளின் அந்த மாதுரி எல்லா எல்லா விஷ்யங்களிமே அவுர் கரெக்டா இருப்பாரு
ஆமா கண்டிப்பா அவுரு வந்து இப்போ நெறைய வந்து கடவுள் நம்பிக்க அதிகோ அவுருக்கு இப்ப முட்டி போட்டு பிரயர் பண்ணிட்டே இருக்குணுன்லா இல்ல மனசுல நனைப்பாரு அவ்ளோதா ஒரு ஒன்னு நிறைவி ஒன்னு நடந்துச் ஒரு நல்லது நடந்துச்சோ ஒடனே களம்பிடுவாரு வேளாங்கண்ணிக்கு
ஒ ஒ சேரி சேரி சேரி சேரி
கோவப்பட மாட்டாரு யாருக்கு எது நல்லதோ அத பாத்து பண்ணுவாரு
ம் அந்த மாரில்லா ரொம்ப அபூர்வங்க எல்லா அது இப்ப இந்தக் காலத்துலல்லா வந்து பாக்கறதுனா அது அந்த மாரில்லா பாக் வே முடியாது இல்லிங்ளா யாரா ஒர்த்தங்க ஏதாவ்து ஒரு சின்ன இது கேட்டாலே மொகத்துல ஒரு சலிப்புத்தன்மயோட தா பேசுவாங்க பரவால்ல ச
அவுர் எங்களுக்காகவே அவரோட லைஃப் தியாக பண்ணிட்டாரு இல்லயா
ஆமா ஆமா
ஆனா என்னக்யு எங்களுக்கு அவர் மேல கோவ வந்ததே கெடையாது
கோவோ வராது ம் ம் ம்
அப்பா எங்க அம்மா எங்க சித்தப்பாவ நிக்க வச்சு யார் புடிக்குனு கேட்டா யோசிக்காம சொல்லுவே எங்க சித்தப்பா தா எனக்கு
ம் ஏங்க அவரு உங்களுக்காக இருக்கு போது அப்றோ நீங்களு வந்து ஆ அது அதனால நீங்களு அவுங்க பேருக்கு முன்னாடி சொல்றது கண்டிப்பா
எனக்கு கூட ஏதாவ்து இப்ப எ மேரேஜ் லைப்ல எதனா ப்ராப்ளம்னா எங்க அம்மாக்கு நா சொன்னதுல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம் சொன்ன எங்க அப் அப்பாக்கு தெரியாது அவருகிட்ட தா சொல்லுவே ம் ஆமா அந்த டைம்கு எனக்கு தேவயே இல்ல இந்த லைஃப் நா வந்துறே சின்ன விஷ்யோ தா நடந்திருக்கு இங்க
ம் ம் ம்
தேவையே இல்ல எனக்கு இந்த லைஃப் நா வாழ மாட்டேன்னு சொல்டுவே அழகா அந்த எடத்துல எனக்கு எப்டி சொல்லணுமோ பொறுமையா இருந் து பாத்து பக்குவமா பண்ணுவாரு
சேர் சேர் சேரிங்க ம்
ம் அந்த மாதிரி அவரு
அந்த மாதிரி பரவால்ல அவருக்கு அவரு அந்த மாதிரி என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி ம் உங்க அக்கா பசங்களுக்கு வந்து அத அத வந்து ரொம்ப இதுவா சால்வ் பண்ணி குடுக்கணு
ம்
அப்டிங்ற மாதிரி அவரு திங்க் பண்ணி உங்கக்கெல்லா செஞ்சிருக்
ஆமா உங்களுக்கு இருக்காங்களா அந்த மாதிரி யாராச்சி
எனக்கு அந்த மாரி இன்ஸ்பிரேஷன்னா அது எனக்கு எங்க அப்பா மட்டுதா எப் யுமே அவரு ரொம்ப அப்டியே ஆர் மி ஆபீசர்ல இருக்க வேண்டியவருங்க தெரியாம இபடி இங்க இருக்க சுத்துறாரு ஏ நேரமே எழுந்திருக்கிறது அ அ அதாவ்து பாடி ஃபிட்டா வச்சுக்கணு
ம்
ஃபிட்டா வச்சுக்குணுனு நெனப்பாரு அவரோட ஒர்க்ன்னு ஒண்ணு அவர்ட்ட குடுத் த்துட்டீங்கன்னா
ம்
அதாது அது சக்சஸ்ஃபுல்லே ஆகலினாலு அவர் சக்சஸ் பண்ணி காமிப்பாரு அது நமக்கே தெரியு அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு ஆனா அது அப்டி ஓர்க் பண்ணுவாரு அதுக்காக அவ்ளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவாரு அதாவ்து அவ அது வந்து எங்களுக்குள்ளேயே பாத்திங்கன்னா எங்களுக்குள்ளேயே அந்த மாதிரியே ஆய்டுச்சு
ம் ம் ம்
அந்த மாதிரி
அப்பா எங்க ஒர்க் பண்ணாரு
வொர்க்கல்லா இல்லைங்க அவரு பிசினஸ்தா பண்றாரு இருந்தாலு பாத்திங்கன்னா அ அந்த இதுலய்மே ரொம்ப இதா தா இருப்பாரு எங்க மூனு பேத்யு நாங்க அ நாங்க மூனு பேருமே பொண்ணுங்க அவருக்கு
ம்
அவருக்கு அந்த் அவரோட இதுல வந்து அவருக்கு பையெ இல்லன்னு ரொம்ப வருத்தோ
ம்
அதாவது நம்ள நம்ள மாரியே அந்த பையன இது பண்ணிருக்கணு அப்டி பண்ணிருக்கனு அப்டின்னு அவுங்கடுக்கு ரொம்பவே ஆச ஆனா உண்மைய சொல்லணுனா அவரோட ஃபுல்லா நாங்க பாலோ பண்ணது நாங்க மூனு பேருமே அப்டிதா இந்த மூனு பேருமே நாங்க கல்லாணம் பண்ணி இதெல்லா வந்தா கூட எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்கா இந்த நேரமே எந்திரிக்கிற பழக்கொ
ம்
எங்கனால சும்மாவு இருக்க முடியாதுங்க சோ மூனு பேருமே நாங்க சும்மாவே இருக்க மாட்டோ ஏதாவது ஒன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டே தா இருப்போ அ ஒடம்ப தா கொஞ்சொ ஃபிட் பண்ணா வெ வெச்சுக்க முடிய்ல ஏன்னா எங்களுக்கெல்லா அந்த கொழந்தைங்க அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த மாதுரலா ஆயிடுச்சு ஆனா அவர் அப்டி கெடையாதுங்க அவர் இப்பயு அப்டிதா இருக்காரு எங்க அம்மாவ கல்யாணம் பண்றப்போ ஃபோட்டோல பாக்குறப்ப எப் எப்டி இருந்தாரோ இன்னொ அவரு அப்புடுதா இருக்காரு உண்மையானுமே அது ஆச்சிரியமா இருக்கு எல்லா விஷ்யமே அப்டிதாங்க அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் குடுப்பாரு அ எதுக்குமே வந்து உள்ள நீங்க வந்து இருக்க கூடாது எதா இருந்தாலு நீங்க ஃபேஸ் பண்ணனு அப்டின் சொல்லிட்டு எங்கள து ஆமா எங்களெல்லா கோ எஜுகேஷன்லதா படிக்க வச்சாரு அ நீங்க அதெல்லா தெருஞ்சுக்கனு புருஞ்சுக்கனு எதே பாத்து பயப்புடக்கூடாது அப்டிங்கற மாரி நெறைய பிரா ட்டிகிளாஸ்னு எங்களுக்கு நெறைய கத்து குடுப்பாரு
ம்
அதனால வந்து
கு்ளோஸா இருப்பாருங்ளா உங்க கிட்ட
என்னதுங்க
ஃப்ரெண்ட்லியா குளோஸா இருப்பாரானு கேக்குறே
அதாவது எப்ப ஃப்ரெண்ட்லி ஆனாரு அப்டின்னா நாங்க காலேஜ் வந்துக்கு அப்பறொந் தாங்க எங்க கிட்ட ஃப்ரெண்ட்லி ஆனாரு அது வரைக்கு பயங்கர ஸ்ட்ரிட்டா தா இருப்பாரு ரொம்ப ஸ்ட்ரிட்டா நில்லுன்னா நிக்கனு இப்புடுதா போகணு இப்புடுதா வரணு அம்மா் அம்மா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னா அம்மா எதுமே பேச மாட்டாங்க அம்மா எங்களுக்கு ஒரு ஒர்க் கூட சொல்ல மாட்டாங்க அம்மா பாட் டுக்கு இருப்பாங்க படிக்கலென்னா கோடொ ஒன்னு பெருசா இது பண்ண மாட்
செரி அப்ப இவ்ங் அவுங்க உங் ட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்க அப்பா உங்ககிட்ட ஸ்ரிக்ட்டு
ம் ம்
உங்க உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா அவுங்க ரெண்டு பேரு
அவுங்க ரெண்டு பேரு இருப்பாங்க ஆனா எங்க முன்னாடி பெருசா காம்ச்சுக் மாட் டாங்க அவ்ங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா தா இருப்பாங்க அதுக் தகுந்த மாரி அம்மாவு போயிருவாங்க அப்பா எல்லா எல்லாமே அம்மாக்கு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க அம்மாக்கு வந்து கால்வலி வேறெங்ளா இப்போ ப்போ உண்மைய சொல்லணுனா எங்க அம்மாவுக்கு எந்த வேலையு பெரு பண்ணுவாங்க வீட்டுகுள்ளயேதா அம்மா செய்வாங்க அப்பா எல்லா வேலையு அம்மா செஞ்சு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தெரிய்ங்களா அந்த கால்ல ஒன்போது மணி வரைக்கு ஒரு டூ அவர்ஸ் அவர் கொஞ்சொ பிரேக் இருக்கு அந்த டைம்ல பாத்திங்கன்னா அ அம்மாக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாரு அப்புறோ இன்னொன்னு என்னங்கன்னா அ இப்போ வந்து அ இங்க ஊருக்கெல்லா வரணு புடிக்கணு அப்படின்னா ஆ அதுக்கான பிளானிங்லா கரெக்ட்டா பண்ணுவாரு எங்கேயாது டூர் போறதுன்னா ஏதாவது எங்யாது போணுன்னா கரெக்டா இந்த எந்திரிக்கணு இப்பிடி போணு இப்பிடி பேக் பண்ணணு அவருக்கு என்ன ஹேபிட்னா எல்லாமே எழுதுற ஹேபிட் அவருக்கு நறையருக்கு எழுதி எழுதி வச்சுப்பாரு அ எடுத்து திங்ஸ் எடுத் பேக் பண்றதுனால எழுதி வச்சுக்குவாரு இப்ப எங்கேயாது போறதுனாலு எழுதி வச்சுக்குவாரு அ இப்ப ரீசார்ஜ் செய்யணு ஏதாவது அப்படின்னா மொபைல்லா இருக்கட்டு டி வி அந்த மாதிரி திங்ஸெல்லா எல்லாமே அவருக்கு ரைட் தா அந்த எழுதி வெச்சு வெச்சு அவருக்கு அந்த பழக்கோ ஆனதுனால ரொம்ப டிசிப்ளினா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களே
ம்
அ அதுல வந்து நா என் பசங்களுக்கு பா சொல்லி் குடுத்தா கூட போதுன்ன நா நெனைக்கிறே
ம் சேரி சேரி
பண்ணா மட்டும் போது ஃபாலோ பண்ணலங்கறதா இப்ப பிரச்சன ஃபாலோ பண்ணா போது
உங்க பசங்கல்லா சின்ன பசங்களா
ஆ சின்ன பசங்கதா ரொம்போ பெரிய பசங்கள்லா இல்ல ஓரளவுக்கு சின்ன பசங்க தா இருந்தாலு ஜென்ரேஷனுக்கு ஜென் ரெஷன் மாருல்லைங்ளா அதனால வந்து அவுங்க கொஞ்சோ அ அது பண் இப்போ அதுவு இல்லாம இப்ப எங்க அப்பா வழியில நான்னா நா மட்டும்தா அப்டி இருக்கே பட் நா இங்க வந்ததுவங்க அப்டி கெடையவே கெடையாது இவுங்க ஒரு ரூல்லு இவுங்க ஒரு பிரின்சிபல்ல வாழ்ந்தருப்பாங்க இந்த ஃபேமிலி நம்ம ஏதாவது நம்ம ந இம்ப்ளிமெண்ட் பண்ணு நம்ம ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூல் ஸ் இந்த மாரி சொன்னோம்னா கூட இவங்க அதெல்லா வந்து இல்லன் செல்லோ குடுப்பாங்க செல்லம் குடுப்பாங்க பழக்கோல்லா செல்ல குடுப்பாங்க அதுல உடவே உட மாட்டாங்க ஆ னால அவுங்க கத்துப்பாங்க கத்துக்கறக்கே உட மாட்டாங்க ஆ நறைய விஷ்யோ செரி அப்பவே சைலன்ண்டா இருந்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நானு அவுங்களுக்கு ஏதாவது இது பண்ணா குடுத்துருவ நானு
ம் நீங்க லோக்கல்லே மேரேஜ் பண்ண பேட்டீங்ளா இல்ல வெளியூர்
இல்ல இல்லிங்க வெளியூர் தா அப்பா ஊர் ஒரு ஊரு நாங்க நா வந்த ச லா மின் கல்யாணம் பண்ணது ஒரு ஊர் தா அதெல்லா எனக்கு என்னதுங்க
ரொம்ப லாங்கா
ரொம்பல்லா லாங் இல்லைங்க பக்கம்தா ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாப்ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ் தா ரொம்பல்ல லாங் இல்லைங் சின்னக்கா தா கொஞ்சோ லாங்கள குடுத்துட்டோ என்னதுங்க
லாங் தா த்ரீ அண்ட் சார்பாசா த்ரீ அண்ட் ஹாப் ஹவர்ஸ் ஆகுதுல்ல லாங்கு தா சொல்றே
இதெல்லா லாங்குன் சொன்னா ஃபாரின் போறதெல்லா என்ன சொல்லுவீங்க
ஃபாரின்லா சொல்லல்ல
ஆ
குள்ளவே இருந்தாலு அது லாங் தான
அவ்ளோ பெருசெல்லா இல்ல ட்ரெயின் ஏருனா ட்ரெயின் ஏர்னா அழகா ஓடிர்லா ரெண்டுமந் நேரோ மூணுமந்நேரத்துல
இங்கே இப்ப நா எங்க வீட்டுக்கு என் மாமியார் வீட்டுக்கு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் தா
ஆ
இதுவே லாங்ன்றேன் நானு
உங்க மாமியார் வீட்டுக்கா அப்ப நீங்க தனியா இருக்கீங்க உங்க மாமியார் தனியா இருக்காங்க
ம் ஹும் என் மாமியார் வீட்டுக்கும் எங்க அம்மா வீட்டுக்கும் சொல்றேன்
ஓ என்னங்க ஒருமன் நேரத்துக்கே லாங் டிஸ்டன்ஸ்கிறீங்க ஜாலியா போயிட்டு வரலாம் ஈஸியா ஈஸியா போலாம் வரலாம் அதும் நீங்கல்லாம் நீங்க நீங்க வந்து வண்டிலயே போயிறலாமே ஒன் அவர்னா
ஆமா பைக்ல போனா எங்களுக்கு ஒன் ஹர் தான் பஸ்ல போனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான்
ஆ அதான் சொல்றேங்க உங்ளுகு அந்த பிரச்னல்லங்கற எடுக்கணு அங்க போண நாங்க போனா கண்டிப்பா ட்ரெயின் பஸ் கார் இந்த மாதிரி ஏதாவது ப்ரஃபரன்ஸ் குடுக்கணு உங்ளுகு அந்த கூட இல்லயே
ஆமா நாங்க பைக்ல தான் இப்போ பைக்ல போனா ஒன் ஹர் கூட இல்ல ஃபிப்டி பைவ் மினிட்ஸ் தான் அப்டியே பொறுமையா போனா ஒரு ஒன் ஹர் ஆகும் இல்லலைன்னா பிப்டி மினிட்ஸ்
ம் ம் ம் பரவாயில்ல அதுவே லாங்கா இருக்கா
ஏன்னா நம்ம ஜாயிண்ட் பேமிலி ஆமா அம்மா எல்லாம் ஜாயிண்ட் ஃபமிலி பொறந்ததுல இருந்தே சுத்தி நாங்க இருவது பேரு
ம் ம்
ல்ல இருந்துட்டு இங்க வந்து தனியா இருக்கேனா எனக்கு அந்த தனிமையே எனக்கு லாங்கா தெரியுது ரொம்ப லாங்ல இருக்கு நினைச்ச டைம்ல வந்து பாக்க முடியல ஆமா